ஹலோ ஆ வணக் ம் வணக்கோ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ நீங்க நல்லாருக்கிங்ளா
ரொம்ப நல்லாருக்கேங்க நல்லது
மதியோ சாப்ட்டாச்சுங்ளா
ஆ இல்லங்க இனிமே தா போய்ட்டு சாப்புண்ணுன்ருக்கே
எங்க வீட்ல சாப்டுவிங்ளா வெளிய போயிட்டா
ம் வீட்ல தாங்க சாப்புண்ணு வீட்ல சமச்சு வச்சுருக்காங்க வீட்ல சமைக்கலன்னா கூட பரவால போயிட்டு ஹோட்டல்ல சாப்புல்லா வீட்ல சமச்சு வச்சிருக்காங்க என்ன ஸ்பெஷல் இன்னு தெரில எனக்கு அது தா இன்னு கீழ போல சோ எனக்காக மேல மாடிருக்கு செரி நம்ம கால் பேஸ் கிரவுண்டிஸ் அதனால ஒரு சின்ன இதுக்காக இங்க வந்துருக்கே வேற ஒன்னு இல்ல கீழ போனாதா நமக்கு தெரியு என்ன மேட்ரு என்னனு
செரிங்க செரிங்க
அப்றோ உங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க என்ன ஸ்பெஷலு
நா பிரியாணி சாப்ட்டே
நல்லது நீங்களே சமச்சீங்ளா இல்ல கடைல வாங்கினு வந்து சாப்ட்டீங்ளா
கடைல தாங்க வாங்குனோ வெளிய போனோ அதனால கடைல தா சாப்ட்டோ
ஓகே ஓகே நல்ல விஷ்யோ நல்லது நல்லது அ எவ்ளோ ம் நல்லது நல்லது நல்ல விஷ்யோ அவரு கூட போனத்தாண்டி ஓ ஓகே ஓகே ஓகே நல்ல விஷ்யோ நல்லது அப்றோ அங்க பிரியாணி அங்கலா எவ்ளோங்க ரேட்டு போயிட்ருக்கு
இங்கெல்லா ஒன் ஃபிஃப்டிங்க
ஒன் ஃபிஃப்டியா ஓகே ஓகே ஓகே
முன்னாடியெல்லா ஹண்ட்ரெட் தா இருந்துது
ஆமா ஆமா
இப்ப அந்த சிலிண்ட்ரு தட்டுப்பாடுல்லா வந்து சில்லைங்ளா ம் அதனால ரேட்ட ஏத்திட்டாங்க எல்லா
ம் அதா பரவால்ல அப்பயே நீங்க சாப்புண்ணுன் உங்க தோணுச்சுல்ல சாப்ட்ருக்கீங் நல்லது நல்ல விஷ்யோ வேற அப்றோ உங்குளுக்கு இல்லங் இங்கே சம்ம வெயிலுங்க உங்க ஊ அங்கல்லா மழையா அங்க மழ வர மார்
ஆமாங்க மதியோ கொஞ்சோ கிளைமேட் ஒரு மாரியா இருந்துது
ம் ம் ம்
மழவே பெய்யுது அவ்ளோ பெருசா இல்ல சுமாரா பேஞ்ச்சு லேசா தூறல்
ஓ அப்டிங்ளா தூறல்லா போட்டுச்சா
ஆமாங்க கொஞ்சோ ஓரளவுக்கு பெருசாதா தூறுச்சு
நல்லது நல்லதுங்க
ம் ம்
எங்க எங்க ஊர்ல செம்ம வெயிலுங்க இப்போ
ம் நால கிளைமேட் எப்டி இருந்தாலு சிட்டி சைடுல வெயில் அடிச்சிட்டு தான இருக்கும்
ஆமாங்க
ம்
அப்போ உங்க ஊர்ல இப்போ இரவு என்ன சமைக்கலானு பிளானு
நாங்க புளிக்கொழம்பு வச்சோங்க காலையில
ஆ அது என்னென்ன டிஷ் எப்டி நீங்க ரிசப்ட் அது சொல்றீங்களா இதுதா நம்ம பண்ணனு இதுதா பண்ணன்ட்டு அ தெரிமா உங்களுக்கு
அபி எல்லா அவ்ளோ அதெல்லா இல்லங்க
பரவாயில்ல இருந்தாலும் சொல்லுங்க நல்லதுதா நானு அது கூட தெரியாது தெரிஞ்சிப்போ
என்னங்க வெங்காயம் பூண்டு எல்லா நாலா அரஞ்சி போட்டு அப்றோ வந்து கரு மச்சன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா
ம் புரில கரு
பிளாக்சீடு பிளாக்சீடு
பிளாக்சீடுனா கரு புரில புரில அது எனக்கு தெரிலிங்க எனக்கு இந்த சமையல் பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுங்க
இந்த அவர மச்ச சொல்லுவாங்கல்ல அவர துவரன்ட்டு
தெரிலிங்கே புரில
தட்ட பயிர் தெரியுங்களா
தெரிலியே கட்
தெரிலிங்களா செரி விடுங்க உங்களுக்கு அதெல்லா த சமையல் பத்தி எல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கனுல அதுக்கெல்லா நீங்க கிச்சனுக்குள்ள போகனுங்க
இல்ல இல்ல கிச்சனுக்குள்ள இல்ல அதுக்கான பேரு மொதல்ல தெரிஞ்சிக்கணு
ஆ
மொத அத தெரிஞ்சிகிட்டா தா
ஐய்யே அது கிச்சனுக்குள்ள போனாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா கத்துக்கலாங்க
அப்டிங்களா
அவங்களுக்கெல்லா வெளிய இருக்கறதுதா தெரியு கிரிக்கெட்டு பாலு ஃபேட்டு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதுதா தெரியு எங்களுக்கு
அப்பம் கேம்
ஃப்ரியா இருக்கீங்களா
ஃப்ரெண்ட்ஸ்சு இப்டி நீங்க வெளிய போயிருவீங்க
ஆமாங்க ஆமாங்க
உங்க ஏஜுக்கு பொண்ணுங்களா இருந்தா எல்லாமே கத்துக்குவாங்க
ஆ இல்ல இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு சமையலக்கு கத்துக்கண்டு ஆர்வம் இருக்கு பட் அந்த ஆர்வத்த வந்து என்னால்ல டைம் ஸ்பெண்ணு ஸ்பெண்ட் பண்ணி என்னால கத்துக்க முடியல அது ஒண்ணு மட்டுதா வேற ஒண்ணு இல்ல
கத்துக்க முடியும் உடனே எல்லா கத்துக்க முடியுமா
ஆமா ஆமா கண்டிப்பாங்க அது கத்துக்கன்னும் நம்ம கத்துக்கிறதுக்கு என்னால டைமுக்கு நேரம் என்கிட்ட சரியான நேர இருக் மாட்டு ஸோ அதனாலயே போயிட்ருக்கு என்னால கத்துக்க முடியாம ட்ரை கூட பண்ண முடியில சோ இப்ப எப்டின்னா இப்ப நம்ம ஒரு ஃபோனு பாத்து நம்ம பா ஃபோன் பாத்து நம்ம இப் பேசுனாலு பண்ணாலு
அ இல்லங்க ஃபோன பாத்து கத்துக்கிறத விட நம்ம அத செஞ்சு இவ்வளோதா ஒரு டைம் மிஸ்டேக் வந்தாலு அத திருப்பி செஞ்சு கத்துக்கிறது கொஞ்சோ நல்லாருக்குங்க
ம் ம் ம் ம் ம் ம்
நம்ம ஃபோன பாத்து செய்யறது அப்படிங்கிறத விட நம்ப எல்லாமே நம்ப்ளா கத்துகிட்டு அத செய்யறதுங்கிறது நல்லாதா இருக்கு எந்த ஒரு விஷியமா இருந்தாலு
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமு நம்ம அந்த மாரி செஞ்சோமனா நமக்குள்ள நல்லா வந்துச்சுன்னா இன்னு கொஞ்சோ ஆர்வோ நமக்கு வந்துரு
ஆமாங்க அப்ப எல்லா டைமு நம்ம ஃபஸ்ஸ்ட் டைமே நல்லா இருக்குன் சொல்ல முடியாது இல்ல எத ஒண்ணு ஒண்ணு கம்மியா இருக்கலா இல்ல அதிகமா இருக்கலா நல்லா இல்லாம இருக்கலா ஏனா அவ எப்டி வேணாலு இருக்கலா ஆனா நம்ம திரும்பி ட்ரை பண்ணூல்ல
ஆ இப்ப நா இப்ப சப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ரைஸ் ஒரு முட்ட சாதோ நம்ம சமைக்கிரோ ஓகேங்களா அந்த முட்ட சாதோ இப்ப நம்ம ஃபோன பாத்து செஞ்சுட்டோ பட் நல்லா வந்துருச்சு எனுக் இவ்வுளோ உப்பு போட்றே இவ்வுளோ இது போட்டே எனக்கு எல்லா பாத்து பாத்து இவ்வுளோ உப்பு போட்றன்ட்டு போட்டுட்டே எனக்கு நல்லா நல்லா சமச்சுட்டே நெக்ஸ்ட் டைம் நா என்னி பண்ணுவே நம்ம போட்டதெல்ல நா அப்டே அப்டே ப்ரிப்பர் பண்ணி இவ்ளோ போட்டே இவ்ளோ போட்டே எனக்கு தெரிஞ்சிரூ அப்டி நா தெரியாம போடுவே நா ஃபோன் பாக்காத போடுவே அப்போ மிஸ்டேக் ஆய்ச்சினா அப்ப நா
சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டைம் பண்ண தோணு எல்லாமே பண்ணிற்லா
ஆ அதுக்
நமக்கே அந்த டேஸ்ட் புடிச்சிருந்துதனா நம்பளே திரும்பி பண்ணி சாப்பிட்ணுன் நமக்கே தோணுல
ஆமாங்க கண்டிப்பா இதுவாவுங்க என்னனா இன்னொரு விஷியோ என்னனா ஒ ஒரு எல்லாராலயு வந்து ஒரு விஷியத்த ஒரு பண்றோனா அது நம்போ எதாச்சு ஒரு தப்பாவோ இல்ல எதோ ஒண்ணு நம்ம பண்ண முடியாது போயிச்சுனாலே அ இப்ப இருக்கிற பீப்புளுக் வந்து அ அது பண்ண வந்து முயற் சிக்கு அவுங்களால முடியாத மாரி அவுங்களுக்குள்ளே மைண்டுக்குள்ள வந்துரு ஓ நம்பளால
ஆமாங்க அது ஒரு சிலர் அவுங்க அப்படியே விட்டற்றாங்கனு வெச்சுக்கோங்களே ஐயோ நம்ப்ளால முடிலியா செரி அத நல்லா வரல விட்டுர்லா
ஆ அதிக அந்த மாரி இருப்பாங்க ஆனா நா வந்து அப்டி இருக்க மாட்டே என்னால முடியூன்ட்டு நா பண்றவன் நா ஆனா பட்டு வந்து என்னால் டைம்தா இப்ப என்னால ஸ்பெண் பண்ண முடியல அதுக்கான்டுதா இப்போ நா ஒன்னு மட்டு அதுக்காக நா ஸ்பை டைம் ஸ்பெண் பண்ணி ஆனா மண்டேலெந்து நா தேஸ்டேகுள்ள ட்ரை பண்றுவே ஒரு எதனா ஒரு வேலையாச்சு நா ட்ரை பண்ணிடுவே அது கன்ஃபாம்
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க எங்கரேஜ் பண்றே
புரியலங்க
பரவாயில்லங்க கத்துக்கணு நனைக்கிறீங்கல்ல அது வரைக்கு சந்தோஷொ
ஆ கண்டிப்பா கத்துக்கணுங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல மிகவும் முக்கியம் வந்து சமையல் நமக்கு தேவையானத நம்மளே செஞ்சு சாப்புலாம் இன்னொரு விஷயம் நம்ம ஃபியூச்சர்க்குல நமக்கு மிகவும் நமக்கு எதிர்காலத்து நமக்கு ரொம்ப உதவும் நமக்கு வரவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு அது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுல அம்மா அம்மாகிட்ட முடில்ல நம்ம செஞ்சு நம்ம அவுங்களுக்கு பண்லாம் அந்த மாரி நமக்கு சின்ன சின்ன உதவி பண்றப்போ அவுங்களுக்கு கொஞ்ஜோ வேல மிஞ்சும் அதிகமா அதிகம் மாதா இருக்கும் பட் அவுங்க கொஞ்சம் கம்மியாகற மாரி அவுங்களுக்கு ஃபீல் ஆகும்
ஆமாங்க அப்புறம் நம்மோ நம்ம இப்ப வெளியே போறோம் அப்டிங்கிறப்ப அவுங்ளும் வேலைக்கு போனோ அப்டிங்கறப்ப ரெண்டு பேரும் சேந்து செஞ்சா கொஞ்ஜோ ரிலாக்ஸா இருக்கும் சீக்கரொ செய்ய முடியும் ஒருத்தரே அந்த வேலைய செய்யணும் அப்டிங்கறப்ப கஷ்டமாதான இருக்கும்
ஆமாங்க கண்டிப்பாங்க இப்போ என்னக்கு எங்க வீட்ல பாத்தீங்கன்னா
அப்ப கொஞ்ஜோ ஈஸியா இருக்கும் சீக்கிரமாவும் முடிஞ்சிரும்
இன்னொரு விஷயம்னா நம்ம வீட்ல வந்து இப்ப நாங்க சும்மா இப்ப எதாவ்து இப்போ ஆ பெருக்கிறது சாமான் தொழகுறது துணி தொவக்கிறது இந்த வேல வந்து நார்மலா பேசிக்கா நா பண்றதுதா அத ஹெல்ப் பண்றது ஆ பட் என்னால சாப்பாடுன்றது அந்த ஒரு வேலைக்காகவே அங்க ஒரு ஆள் நிக்கிறதா இருக்கு அந்த வேல நம்ம பண்ணா இந்த வேல எல்லாம் இவுங்க பண்ணிடுவாங்கல்ல
ஆமாங்க அப்புறம் என்ன ஏதோ ஒரு வேலைய செஞ்சுதான ஆகணும்
ம் நா ஒரு டைம் நா உங்களால முடிய முடியாது அப்போ அவுங்களால முடியாதப்ப நம்ம முடிவு நமக்கு தேவையானது வந்து மொதல்ல உணவு அந்த உணவு இந்தா நம்ம நம் அவுங்களுக்கு நம்ம கொடுத்து அவுங்களுக்கு நெஸ்ட் இப்ப நம்ள அம்மால முடில நம்ம அம்மால முடிஞ்சது நம்ம வீட்டு வேலதா செய்ய தெரியுது வீட்டு வேலை மட்டும் நம்ம செஞ்சோமான என்ன பலனு சாப்பாடு கடைல போட்டு வாங்கிட்டு வர்ணும் ஹோட்டலு
ஆமாங்க
ஆ அந்த ஓட்டலுக்கு நம்ம தவிர்த்து நம்ம வீட்லயே மூணு வேல நம்ம வீ ட்ல சாப்ட்டோம்னா எவ்ளோ நல்லது ஒடம்புக்கு எவ்ளோ நல்லது
பரவால்ல பரவால்ல கத்துக்கங்க அ
கண்டிப்பா கத்துக்கிட்டோங்க நீங்க நீங்க சொன்னத நாங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கறேன் கண்டிப்பா அது நல்லாதான் வரும்ட்டு எனக்குக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா புரியலங்க
ட்ரை பண்ணி பாருங்க சொன்ன
ஹலோ அப்டிங்ளா கண்டிப்பா ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பாக்கணுங்க ஆ சொல்லுங்க
ஓகேங்க முயற்சி பண்ணி பாருங்க
சொல்லுங்க